சொல்லுப்பா
பன்ற நல்லா இருக்கியா
நல்லா இருக்கியன் தோழர் நீ நல்லா இருக்கியா
உம் நல்லா இருக்க சாப்டியா
நன்ற
தா சும்மாதான் உட்காந்துருக்கேன் என்னபண்ற
நானும்ந்தா
சாப்ட்டாச்சா
ஆஹ் சாப்பிட்டாச்சு
பசங்கெலல்லாம் தூங்கிட்டாங்களா
ஹம் இப்பதா தூங்கச்ச சின்னதுதா சரியான வாழு தூங்கவே இல்ல ப்பதா கஷ் தூங்க வச்சி ஃபோன் வரவு வெள்ள வன்டே
கால வெள்ளன்ன முல்ச்ருவாங்ஞாளா இல்ல லேட்டா எந்திப்பாங்
லேட்டாகு சே பெரியவந்தா எழுப்னாதா எந்திருப்ப லேட்டாதா எந்திருப்பா ஆன சின்னவ வந்து சீக்கிரமே எந்திருச்சிருவா நா எப்ப எந்திரி இல்லனா அப்பவே
உம் அப்டியா கால ஸ்கூலுக்கு எத்தன மணிக்கு போனு ஹ
இதே
கால ஸ்கூலுக்கு எத்தன மணிக்கு போனு தெரி
ஆவனா உம் ஒம்போது மணி எல்லா உள்ள போகணுனூ சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு போய்டாரு அதனால ஒம்பது மணி ல்லா உள்ள போணுமா
என்ன செக்சன்ல போட்ருக்காங்ஞ
டீ செக்சன் ஒரு ஃபர்ஸ்டான்டடூ டீ செக்சன் டீசக்சன் எனக் புடிக்கவே ல ஏ செக்சன் தா எனக்கு புடிச்சிருக்கு நா ஏல தா போவே அடம்புடிச்சிட்டே இருந்தான்
ஏன் டி டீ சாக்சன்லா போட்ருக்காங்க
தேவுக்கு டீ தா வரு அதனால டீ செக் சென்லே படின்னு சொல்லி மைண்ட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பி வுட்ருக்கே
அப்புடியா இத்தாம காலலமமனுணிக் போய்டு எத்தன மணி வர ஸ்கூலு
மூன்டர மணிக்கல்லா முடிஞ்சிரு மூணு மணிக்கே முடிஞ்சுரு மூன்ட்ர மணி வரை ஸ்நாக்ஸ் டைம் கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடு வைப்பா ஏன் பிள்ளைல அரை மணி நேரம் அதுக்கப்புறம் அப்ரோ மூன்றரைக்கலாம் பெள்ளு ஓவராயிரும் இந்த பஸ்ஸு ஆட்டோ அவங்கல்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போய் டுவாங்க
ஆஹ் நான் பாப்பேன் அந்த ரோடு பயங்கர டிராபி க்கு பயங்கர கூட்டமா இரு
அது அங்கனக்குள்ள ஒரு மூணு ஸ்கூல் இருக்கு
தமிழ் மீடியம் ஒண்ணு இருக்கோ
உஹம் மூணு ஸ்கூல் இருக்கனால பயங்கரமா அது டிராஃபிக்கா இருக்கும் மூணு ஸ்கூலும் ஒரே நேர த்துல முடியும் அதனால ஓவர் டிராபிக்
சிக்னல் வச்சுச்சுன்னா வச்சாங்கன்னாங்க கரெக்டா இருக்கும் சிக்னல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்
அந்த சந்துக்குள்ள குட்டி சந்தா தான் இருக்கும் அதுக்குள்ள எங்கிட்டு சிக்னல் வைக்கிறது
ஸ்கூல் நிறைய இருக்குன்னா வச்சிருணும் வச்சது நல்லதானே ஏன்னா அந்த ஆட்டோக்காரங்க பஸ்காரங்க எல்லாருமே வேமாதா போவங்க
அதுக்குள்ள சிக்னல் வைக்கவே முதல்ல இடம் இருக்காதே ரெண்டு ஸ்கூலும் எயத்தாப்ல எயத்தாப்ல இருக்கு
இல்ல சென்டர் அனோரு லஃப்ட் பாதா போதா அதையில வேக்கலாம்
ச்சு
சிங்கள் வாட்டியும் ஒரு போலீஸ்கார டிராபிக் போலீஸாதான் போடலாம் அவ டிராபிக் போலீஸ போட்டாங்கன்னா அவங்க கூட பாத்துட்டு இருந்துக்குவாங்க ஆஹ் ஓரளவு கூட்டத்த கட்டுப்படுத்திருவாங்க ஏன்னா ராங் ரூட்ல போவாங்க ஏதாவது மாத்தி மாத்தி அந்த இத கொஞ்சம் இது பண்ணிக்கலாம்
அது எப்படி நம்ம எ மனுவா குடுக்க முடியும் அதுக்காக
அவளுக்கு வேணா ஆனா பார்த்தாங்கன்னா போலீஸ்காரங்க அதாவது பெரிய விஐபி பார்த்தாங்கன்னா யாராவது ஒரு போலீஸை போட நீப்பட்டி வச்சுக்குவாங்க நீப்பட்டி வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ண சொல்லுவாங்க அப்ப எல்லாம் பண்ணிருவாங்க அது பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிச்சுச்சன்னா அவங்க
ஆனா நிறையா வண்டி எப்படி போகுதுதான் பயமாதான் இருக்கு பிள்ளயக எல்லாம் தனியா கிராஸ் பண்ணலாம் முடியாது திடீர் திடீருனு வண் அப்படியே இடிச்சுக்குரும் அந்த மாதிரிதான் போகுது
அதான் அதுவே ரிஸ்க்கா இருக்கும் பாதி
எவ்ளோ நியூஸ் வந்துகிட்டே இருக்குது ஆஹ நியூஸ் எல்லாம் பாக்குறதே இல்ல அதுக்குதான்
உஹ் இன்னைக்கு கார கூடதோ தம்பீரான் ஆஷ்பத்திரில ஏதோ பிரச்சனயா ஆயிடுச்சுனு போட்டாக பாத்தீங்களா
ஐய்யயா நான் பார்க்கலையே
காலையில நியூஸ்ல போட்டாங்க பாலிமர்ல அது ஏதோ ஆப்ரேஷன் தப்பா பண்ணிட்டாங்களாமா தப்பாப்பண்ணி பெரிய இசுயூ சிவாயி மதுரைக்கு கொண்டு போய் அந்த பையன இது பண்ணிருக்காங்க ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் பண்ணி காப்பாத்திருக்காங்க
காப்பாத்திட்டாங்கல்ல பிள்ளைய
ரெண்டு டாக்டரையும் கம்ளைண்ட்ல பண்ணி ஜெயில போட்டாங்க போ கம்ளைண்ட் ஆயிடுச்சு போல
உம் இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே அஹ் வந்து சத்யா வந்து இது பண்ணுச்சு
ஹ யார இந்த கோட்டரோல் கீழா கொட்டரோல்ங்களா
ஆமா அ அ என் சத்தியாவும் அங்கதான் காமிச்சுச்சு
ஆமா
ஆனா சரி வரலன்ன தான் சொன்னிச்சுதான்
சத்தியாவ அது முன்னாடி நல்லா பாத்திருப்பாங்க போல ஸ்டார்டிங்ல இப்ப அப்புறம் டாக்டர் மாற மாற ஒழுங்க பாக்கல போல
உம்
அவங்க அடுத்தது ஜென்ரேஷன் வரவும் அவங்க பாக்கல போல அதனால இப்ப அப்படி இருக்கு ல்லாம் நல்லாதான் இருந்துச்சு முன்னாடி ஸ்டா டாக்டர் பண்ணர கம்மி அதனால சின்ன சின்ன பிள்ளைங்களா வச்சு நர்ஸ் எல்ல சின்ன சின்னல்லாம் வச்சு பாக்குறாங்க அவள அது எல்லாருமே எரிஞ் செரிஞ்சு விழுதுக்கலாம் டாக்டர் தெரிஞ்ச ஒருத்தர் போனாரு எப்ப பார்த்தா நீ எரிஞ்சுரி்சே விழுயதுக்கலாம் எல்லாரும் நிக்க கூட கூடாதான் உக்காந்துந்து பேசணுமா நடக்க கூடாதான் நக்க கூடாதான் அ நிறைய கமிஷன் போடுதல்லாம
உ அது எந்த அந்த டாக்டர் எந்த இதுக்கு ஸ்பெஷலிஸ்டு
அவர் இந்த கர்ப்ப பைய இதுது நீர்கட்டி பிரச்சனைக்கு பா பரவல
வேற டாக்டர் இல்லையோ அந்த ஊர் ங்கள
இருக்காங்க இங்க ஒரு பழைய காலத்து த னால இவங்கள்ட்ட பாத்துட்டு இருந்து இருப்பாங்க போல எல்லாரும்
உம்
ஆரம்பத்துல இருந்தே ஒரே ஹாஸ்பல்ட்ட காட்டுறங்க அப்படிங்க மாதிரி எங்க ஜென்ரேஷன்ல அங்கேதான் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி பாப்பாங்க போல அது இ நிறையா ஆஸ்ப நல்லா ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு ஆனா இருந்தாலா அவங்கள்ட பாக்கவும் அவரு கடைச்சில ஆப்ரேஷன் தப்பா பண்ணிட்டு அஹ் எமர்ஜென்சியா மதுரைக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாரான் வேற எந்த ஹஸ்பிரியும் போகக்கூடாது சொல்லி மிரட்டி இருக்காரு
ஐயோ மிரட்ட எல்லாம் செய்றாஙஞ்களா இப்ப மதுரைக்கு கூ கூட்டிட்டு போன அதனாலதான் அந்த பயன் பொழைச்சானா
ஆமா மாதுரைக்கி போனனால தான் பொழச்சான் இல்லனா ரொம்ப கஷ்டம் இங்க இருந்துர்தான்னா எக்கு என்ன பண்ணனே தெரியாம மாதரைக்கு அனுப்பிட்டுட்டாங்க
ஆனா இன்னொன்ன என்ன மூளைக்கு மூளை டாக்டரு இருக்காங்கோ தான் ஆனா ஒருத்தரும் ஒண்ணுமே ஒழுங்க ஒழுங்கா பாக்க மாட்டறாங்கோ
அதுவிங்க ஆபுரேஷன் பண்ண ஆபரேஷன் பண்றுரென் சொன்ன உனே இங்க என்ன பண்ணிருந்திருக்கானும் ஆஹ இன்னொரு ரெண்டு மூணு டாக்டர் கன்சல்ட் பண்ணி பாத்துருக்கணும் அது பாக்க மா முட்டது தப்பு ஒரே டாக்டர் பார்த்தா அவங்க கிட்ட ஆபரேஷன் பண்ண சொல்லி அஹ அது பண்ணி அப்படி பண்ணங்களதான் மாட்டிக்கிட்டேன்
ஆமா ஏன் நான் பாத்து பத்து டாக்டர் பாத்தா பத்து டாக்டரும் வித விதமா சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க
ஆஹ நியூஸ்ல கால வந்துருச்சு நியூலாம் வந்து கச்சிக்காரவங்க எல்லாம் சேர்ந்து இது பண்ணாங்கள
நம்புறதுனே தெரியல எந்த டாக்டர பார்த்த இதுன்றதுனே தெரியல என்ன பண்றதுனாலும் பயமாவே தான் இருக்கு
ஆஹ ரொம்ப கஷ்டம்
நீங்க எந்த ஆஸ்பத்திரில்லா பாத்தி ஏ
நாங்கல்லாம் ஆஹஸ்பத்திரிக்கே போறது இல்ல ஆஸ்பத்திரி போறதுனாலும் பத்து டாக்டர்ட்ட சஜஷன் கேட்டுட்டு எந்த டாக்டர் சொல்றதையும் ஃபாலோ பண்றது இல்ல கம்முனி வீடலயே இருந்துக்கும்
கை மருத்துவம்பத்து ருக்கிலோ
கை மருத்துவ மாரி பத்து டாக்டர் என்ன செ சொல்றாங்கன்னு காமன் பாயிண்ட மட்டும் எடுத்துக்குவோம்
ஹ
அந்த காமன் பாயிண்ட மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம்
பரவாயில்லா அப்படித இருக்கனும்
உம்
ஆஹ ரெம்போ கஸ்ட மாயிரும்
அஹ ஆளுக்கு ஒண்ணொன்னு சொன்னாங்கன்னா சுத்தமா ஃபாலோ பண்ணவே மாட்டோம்
ஓ அப்படித சொல்லுவாங்க ஒவ்வொரு டக் ஒரு மாரிதம் சொல்லுவாங்க ஒருத்த ஒண்ணு சொல்லுவன் ஒருத்த சாப்பிடாதுனு சாப்பிட சொல்லுவன்
உஹம் அதுக்குதானே இந்த நீட வைக்கிறாங்க அதுல பாசாயி ஒழுங்க ஒரு அப்புடியா டாக்டர் வந்தாலே போதுமே
இங்க அதுக்கு தான் நம்ம ஆளுக போர் கொடி துக்கறேன் என்னை நீட்டு வேண்டாம் நீட்டு வேண்டாம்
அதெல்லாம் ஸார் நீங்கள புரியாம எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது புரிஞ்சிச்சுன்னா எல்லாம் சரியாயிருவாங்க அது படிக்கிற பிள்ளைங்க கஷ்டப் ப்படுதுக்க நீட் எக்ஸாம் எழுத முடியாம ஆனா அத எழுதி பாஸ் ஆயிட்டோம்னா ஒழுங்கா டாக்டர் வைத்தியம் பாத்துருவாங்க எவ்வளோ பேரு இந்த மாதிரி தப்பா இது பண்ணி எவ்வளோ பேரு இறந்து போறாங்க அதுக்கு அந்த எக்ஸாம் எவ்வளவோ பரவாயில்ல
அதல்ல கவுர்மெண்ட் கொண்டு வந்தது அதுதான்
நீங்கலாம் மோட்டிவேட் பண்ணி ஒழுங்கா இது இது இப்டினு சொல்லி மோட்டிவேட் பண்ணாலே போதும்
டாக்டரோட பையன் டாக்டரு அப்படிங்கிறத ஹ் மாத்தினதே நீட்டுக்கு கொண்டு வந்தது டாக்டர் பையன் தான் டாக்டர் படிக்க முடியும் அப்படிங்கிற மாரிதானே
அப்படின்னு கிடையாது நிறைய இது கொண்டு வந்தாங்கல்ல போலி டாக்டர் எவ்வளவு பேர் வந்தாங்க
ம் சர்டிஃபிகேட் இல்லாம நிறையாரு இன்னமும் போலி டாக்டரு இருக்குதான் செய்ஞ்க நமக்கு தெரியாது
அதான் அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லயாவது மாறும்ல
ஆனா சின்ன பிள்ளையா இருக்கிட்ட சிக்கன் குனியா வந்துச்சு எங்க எல்லா இருக்கும் எங்க பேஃமிலி எல்லா இருக்க வந்துச்சு எனக்கு மட்டும் வரல சிக்கன் குனியா வர்றப்ப பாத்தா ஆஹ் ஒரு ஒரு ஒரு ஏரியில ஒரு டாக்டர் வந்தாரு அப்பதான் புதுசா அவட்ட ஊசி போட்டா பயங்கரமா கேக்குது சூப்பரா கே எல்லாம் போய் சிக்கன் குனியாவுக்கு ஊசி போட்டாங்க அவர்க எல்லாம் நல்லா கேட்டுச்சு கடைசியில ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பாத்
சரி என்ம்மயன் முண்றான் நம்ம அப்புறமா பேசுவோம்
அப்புடியா சேரி சேரி சேரி நாளைக்கு பேசுவோமா